ஹலோ நல்லா இருக்கீங்களா எப்ரு இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு போய்ட்டாங்களா என்ன பண்றீங்க வெகேஷன் லீவ்லா போய்ட்டு வந்ட்டீங்களா
ஓ எல்லா போய் வந்துச்சுங்க கெழந்தைங்கா ஸ்கூலு போயாச்சு
சேரி சேரிங்க எங்க வெகேஷன் லீவுக்கு எங்க போய்ட்டு வந்தீங்க
இங்கே கொடைக்கானல் போய்ட்டு வந்தாங்க
சேரி சேரிங்க யார் யார் போனீங்க எப்டி உங்க ரிலேட்டிவ்ஸ்ல போனீங்களா
நானு எங்க அண்ணே அக்கா ஏ ஹஸ்பண்டு கொழந்த எங்க அம்மா அப்பா எல்லாரு போய்ட்டு வந்தோங்க
சேரி சேரி பரவால்ல பரவால்லைங்க நானுமே உங்களுக்கு எத்தன த அண்ண தங்கச் ச்சி தம்பி எல்லாரு இருக்காங்க உங்களுக்கு எத்தன கூட பிறந்தவங்க
எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு இருக்காங்க எ கூட பொறந்தவங்க ஃபஸ்ட்டு அக்கா அப்றோ ஒரு அண்ணா மூணாவ்து நானு எங்க அம்மா அப்பா அஞ்சு பேர் ஃபேமிலியா இருந்தோ இப்ப பாத்தீங்கன்னா அக்காக்கு மேரேஜ் அக்கா தனியா போய்ட்டாங்க அண்ணா மேரேஜு தனியா போய்ட்டாங்க நானு இப்ப மேரேஜ் ஆய் இங்கே தனியாதா இருக்கே சோ எப்பயாச்சுந்தா ஆ வர்ஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ தா பாக்க போக முடியு அதுவு பாத்தீங்கன்னா இந்த சம்மர் லீவுல தா போய் பாக்க முடியுங்க அதுக்கு மேலே போ முடியாது நீங்க உங்க வீட்டுல எத்தன பேரு இருக்கீங்க
அ எங்க வீட்டுல நானு ஏ தங்கச்சி மட்டு தாங்க அப்றோ ஏ தம்பி இருக்காங்க ஆ எல்லாருமே கூட சித்தப்பா பசங்க சித்தி பசங்க பெரியமா பசங்க அப்படிலா எல்லா சின்ன வயசுல இருந்து ஒட்டுக்காதா வளந்தோ இப்ப எல்லாத்துக்குமே கல்யாண ஆயிரு ச்சி இன்னியு ஒரு ஒருத்தனுக்கு மட்டுதா கல்யாண ஆகலைங்க அந்த கல்யாணத்துக்கு தா வெயிட் பண்ணிட்டு இருக்கோ எல்லாமே அப்றோ பாத்துட்டீங்கன்னா அ ஏதோ நோம்பி நோடின்னா சேந்துக்குவோ குடும்பத்தோட எங்க குடும்போ ரொம்ப பெருசுங்க எங்க பாட்டி எங்க பாட் டி எங்க அம்மா எங்க பாட்டிக்கே வந்து மூணு பிள்ளைக அப்றோ வந்து இந்த மூணு பிள்ளைகளோட கொ கொழந்தைங்க எல்லாருமே இருக்கிறமாச்சுங்களா எங்க குடும்போ ரொம்ப பெருசுங்க சொல்லவே முடியாது அத பத்தி அப்றோ எங்காது விசேஷனா எங்கயாது போணுனா நானு ஏ தங்கச்சி அப்றோ எங் தங்கச்சி வீட்டுல வந்து மாமியாரு அவ்ங்க எங்க தங்கச்சியோட வா கூட வீட்டுக்காரரோட கூட பெறந்தாங்க அவுங்க மூணு பேருங்க அப்ற எங்க வீட்டுக்காரு கூட பெறந்தவரு ஒருத்தருங்க அப்பறோ எல்லாருமேதா போவோ எங்க போனாலு எல்லாருமேதா போவோ வரது நாங்க எல்லாருமே இதுதா பண்ணுவோங்க இந்த வெக்கேஷன் லீவுக்குங் கூட ஏ தங்கச்சி வீட்டுக் போய்ட்டு வந்தங்க அப்பறோ போயிட்டு ஜாலியா இருந்துதுங்க ஜாலியா இருந்துட்டு ரொம்ப இதா இருந்துதுங்க அப்றோ எப்பயுமே தனியா இருக்கிற் மாரியே இருக்குங்க இந்த மாரி போனோம்னா நோம்பி நோடி க்கி அதுக்கப்பறோ எதாது விசேஷ்த்துக்கு போனோம்னா ரொம்ப சந்தோஷ்மா இருக்குங்க அப்பறோ வந்து இப்ப ரீசெண்டா கல்யாண்த்துக் போயிருந்தோங்க எல்லா சொந்தக்காரங்கள்யு பாத்தோ அப்புடி ஒரு சந்தோஷ்மா இருந்துது எங் பெரிப்பா பெரியம்மா சித்தி சித் தப்பா தாத்தா பாட்டி எத்தன பேருத்தா பாத்தோ தெரியுங்ளா ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்க எதாது விசேஷ்த்துக்கு இது போனீங்ளா நீங்க ஏ இந்த விசேஷ்த்துக்கு வரவே இல்லைங்க உங்களுக்குங் பத்திரிக் வெச்சிருந்தாங்கல்ல
ஆமா வச்சிருந்தாங்க நாங்க வெக்கேஷன் போயிட்டமா அதா வர முடியலே வேற ஒன்னு இல்லைங்கே
சேரி சேரிங் கண்டிப்பா சேரி அட்த்தடவயாவது வாங்க சேரிங்ளா அப்பில்லா வராம இருக்காதீங்க ஒரே குடும்பம் ஆயிட்டோ கண்டிப்பா வந்திருக்கணும்மில்லைங்க இன்னொருதடவே இப்பில்லா பண்ணாதீங் வந்துடுங் சேரிங்ளா
ம் சேரிங் கண்டிப்பா அடுத்த டைம் வந்துர்லா
ம் ரொம்ப நல்லா இருந்துங்க நீங்க இல்லைங் நீங்க இல்லாததுதா ஒரு மிஸ்ஸிங்கா இருந்துதுங்க சூப்பரா இருந்தது ஜாலியா நாங் போய்ட்டு வந்தோ கார்லதா போனோங்ளா அபற பாத்துட்டீங்னா கார்ல போனோம்னு ரெண்டு பக்கமு இயற்கையான இதுங்க அ இந்த பக்கமு வயல்விளி இந்த பக்கோ வயல் விளி ஜாலியா குடும்பத்தோட போயிருந்தோங்க ஒரு கார்ல பாத்துட்டீங்கனா வேன் பெரிய வேன் புடிச்சு போயிருந்தோ எங்க தாத்தா பாட்டி அப்பற எங்க சித்தப்பா சித்தி எங்க அத்த எங்க அப்பாவோட தங்கச்சி அக்கா பெரி ப்பா பெரிமா அப்றோ எங்க அம்மாவோட கூட பெறந்த பெரிமா பெரிப்பா அப்புறோ எல்லாருமே போயிருந்தோங்க அவ்ளோ ஜாலியா இருந்தது அதெல்லா மறக்கவே முடியாது இப்ப நெனச்சாலு அவ்ளோ அன்பா அவ்ளோ பாசமா எல்லாரு ம் இப்ப நாங் ஃபோன் தா இருக்குது இல்லங்க அப்பதா ஃபோன்லா இருக்காது இப்பெல்லா ஃபோன்டுருக்குது ஆச்சுங்ளா அ எங்கயாவ்து வெளிய போவ்னா நீ இது செஞ்சு எடுத்துட்டு வந்துருங் பெரிமா நீங்க இது செஞ்சிட்டு வந்துர்ரி எந்தங்கச்சி கிட்ட அப்பற எ தம்பி ஒய்ஃப் இருக்காங்க எ தம்பி ஒய்ஃப் கட்டயு இது செஞ்சு எடுத்துட்டு வந்துருங்கன் சொல்லி ஆளுக் ஒண்ணொன்னா சாப்பறக் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு அந்த உறவு கூட எல்லா போவ் முடியு குடும்பத்தோட உக்காந்து ஒரு கோயில்ல போயி ஒரு மண்டபத்துல போயி உக்காந்து எடுத்து சாப்பிடும் போதெல்லா ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லங்க அவ்வளோ நல்லா இருக்கு அ நீங்க இந்த மாறிலா போயிருக்கிறீங்ளா உங்களுக்கு இந்த மாறி அனுபவமெல்லா இருந்திருக்குதுங்ளா
ம் போயிருக்கோங்க இந் மாரி ஒரு டைம் திருச்சொந்தூர் போயிந்தோ
போயிட்டு கோவிலுக் போய்ட்டுங்க அங்க போயி நல்லா கடல்ல ஜாலியா விளயாடிட்டு எல்லா கடல்ல ஜாலியா விளயாடிட்டு போனா அக்கா மோது அவ்ளோ அரும்யா இருந்ததுங்க அந்த தண்ணில ஆடிட்டுருந்ததுக்கு அதுக்கு அப்டியே சாப் ஜாலியா இருந்தது
ம் அதெல்லா மறக்கவே முடியாது இல்லங்க நாங்களு கூட இங்க நீர்வீழ்ச்சி பக்கத்துல இருக்குங்க வீட்டு பக்கத்துல வீட்டு பக்கத்துலனா ஒ எங்க நாங்க இரு க்க வீட விட கொஞ்ச தள்ளியிருக்குங்க அப்ப வந்து பாத்துட்டீங்கனா இதே பேருதா இத்தன பேர் எங்க சித்தப்பா எங பெரிப்பா எங்க அத்த மாமா எல்லாருமே சேந்து போயிருந்தோங்க போயிட்டு ஒரு சின்ன வேன்ல தாங்க இதே மாறி ஒரு கார்ல போயிருந்தோ வேன் வந்து வெளிய போன அப்ப இப்ப கார்ல போயிருந்தோங்க அப்ப வந்து அங்க ஃபுட்டு் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க உள்ள சேரி குளிச் சிட்டு வந்து சாப்ட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உக்காந்தோ அப்பெல்லா எங்க சித்தப்பாலா இருந்துட்டு உனக்கு என்ன வேணு சாமி கடைக்கு கூப்புட்டு போயிட்டு கடைல சாப்புட்டு என்ன வேணு சாமி இதுவே சித்தப்பாலா ரொம்ப பாசமா பாத்துப்பாருங்க சின்ன வயசுலருந்து வந்து பாத்துட்டீங்கனா எங்க அ ப்பா பாத்துக்கறத விட எங்க சித்தப்பா ரொம்ப பாசமா பாத்துக்வாருங்க அப்றோ பாத்துட்டீங்கனா எங்க பாட்டி தாங்க எங்களல்லா வளத்துனது அவங்க எங்க அம்மாலா பாவ பாவம் அப்ப அந்த காலத்துல ரொம்ப வசதி கம்மி தானங்க அப்ப என்ன பண்ணுவாங்க எங்க பாட்டிலா வந்து அம்மாலா வேலைக் போயிருவாங்க எங்க பாட்டிதா பாத்துக்குவாங்க அப்றோ ரொம்ப நல்லா இருக்குங்க குடும்பத்தோட எப்பயுமே சுத்தி ஒரு பத்து இருபது பேர் இருந்துட்டே இருப்பாங்க அவ்ளோ அன்பா இருக்கும் ஜாலியா இருக்கும் விளையா ட்டே இருப்போ நீங்கீங்க எப்டி தனியா இருக்கீங்களா இல்ல கூட்டு குடும்பங்களா
நாங்க கூட்டு குடும்பங்க எங்க வீட்ல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி ட்டி எங்க அம்மா அப்பா நானு எங்க அண்ணா அக்கா எங்க மா ஹஸ்பண்டு எங்க ஆ எங்க அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி எல்லாருமே எல்லாருமே ஒரு ஃபேம்லியா தா இருப்போ
பரவால்ல பரவால்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா நானே எங்க மாமியா மாமனார் மாமியாரு அப்புறோ எங்க மாமியோட அம்மா அதுக்கப்புறோ எங்க கொளுந்தனாரு அதுக்கப்புறோ எங்க வீட்டு காரு என் கொழந்தைங்க எல்லாரு ஒட்டுக்கா தாங்க இருக்கோ இப்பல்லா கூட்டு குடும்பங்கற ஒரு பேச்சே பேச்சுக்கே எடமில்லைங்க எல்லாருமே தனி குடு த்தனம் போய்றாங்க ம் நாங்கல்லா கூட்டு குடும்பத்துல தா இருக்குறோங்க எனக்கெல்லா வந்து என் குடும்பத்தோட இருக்கறக்கு எனக்கு தனியா இருக்கவே புடிக்கவே புடிக்காதுங்க எப்பயுமே சண்டையோ சச்சரவோ நம்ம குடும்பத்தோட இருக்கறது தா நல்லதுங்க இல்லைங்களா கண்டிப்பா
கண்டிப்பா இல்லையா ஜாலியா இருக்கு இல்லையா பேச கூட யாரு இருக்காங்க தனியா இருக்கும்